ஆஹ் கேக்குதுங்களாப்பா
ஆஹ் சொல்லுங்க அக்கா என்ன பண்றீங்க
என்னப்பா பண்றது ஒரே மாயம் இதுவுமா இருக்கு மழையும் வேகமா பெஞ்சாப்படாத ஆமா மழ ரெண்டு நாள் மழ பெஞ்சு அனல கிளப்பி விட்டுருச்சு இந்த மழைனால உடம்புகளு புள்ளைங்களுக்கு உடம்பும் வேற முடியாம போய்டுச்சு மழ பெஞ்சுதேன்னு ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் ஒரு பக்கம் அஜிஜோ என்னடா ஒரு ஒரு வியாதியா கொண்டு வருது அப்டிங்கற மாதிரி இருக்கு வெயில் ஒரு பக்கம் வழுத்துது நம்ம ஒரு பக்கம் பக்கம் பாக்குறோம் மழ ஒரு பக்கம் வந்து இப்டி இருக்கிற அனல எல்லாம் கலப்பி விட்டுரு ச்சு இருக்கற மொத்த இதுவும் ஹீட்டும் வெளிய வந்துட்டு நம்மளுக்கு பிள்ளைங்களுக்குல்லாம் உட உடம்பு முடியாம போயிடுச்சு
இங்கயுதாக்கா ரெண்டு நாளைக்கு முன்னாடி மழ விழுந்துச்சு அது பாத்தீங்கன்னா ஃபஸ்ட் நாங்க வெளில இங்க தண்ணி வந்துச்சின்னு தண்ணி புடுச்சட்டுருந்தோம் தண்ணி புடுச்சுட்றுக்கேல பாத்தீங்கன்னா டொப்பு டொப்பு டொப்பு டொப்புன்னு சவுண்டு கேட்டுச்சு என்னடா சவுண்டு கேட்குதுன்னு சொல்ட்டு பாத்தா பக்கத்து வீட்ல அந்த மேல ஹாஸ்பிட்டா போட்ரு க்கிறது சீட் போட்டுக்கிறது மேலல்லாம் விழு கவும் ஐஸ் கட்டி மழையா விழுந்துச்சு க்கா ஆஹ் டொப்பு டொப்புன்னு சவுண்ட் கேக்குது அப்புறம் தான் என்ன இப்டி மழ விழுகுறது என்ன அவ்ளோ சவுண்டாவா கேக்குனு பாத்தா அப்புறம் பாத்தா நம்ம காலு கிட்ட பூரா குட்டி குட்டி ஐஸ் கட்டியா கெடக்குது நமக் பிள்ளைங்களுக்கு சொல்லவா வேணும்
ஆமா நம் கேக்குமோதே ஆர்வமா இருக்கு மாணக பா அது பணிக்க ஐஸ் கட்டி மழன்றது வந்து பா மோது எது அதுக்கு அது சூப் ப்புற சொல்வாங்கப்பா அது அந்த அ ஐஸ் க கட்டி இருக்குல்ல மழ விழுகுதுல அ அது அத நம்ம எடுத் வச்சா அதும் அது ஒரு மருந்தாப்பா
அ அப்புடியா, ஐயோ தெரிஞ்சிருந்தா எடுத்து வச்சிருந்திருப்பனே நெறையா
அது என்ன சொல்லுவாங்கனா தேள் கொட்டுனா தேள் கடிச்சால்ல அந்த மாரி இதுக்குலா அது வந்து இது வ அது அது மருந்தா அப்டின்னு எங்க பாட் டி சொல்லிருக்காங்க ஏ அது ம ஆனா அது பயோ அது அந்த மாரி டைம்ல நம்ம மழ டைம்ல் போகூடாது வெளிலன்னுவாங்க
அ ஆ
நம்ம இடி இடிச்சு மேல விழுந்துரு
ஆ நா அப்டிதா பசங்கள சத்தம் போட்ட அது அதிசியமா நா இத்தன வருசத் த்துல இந்த வருசந்தா அந்த ரெண்டா ரெண்ட்நாளைக் கு முன்னாடி தா அந்த மழ பேஞ்சதுல்ல ஐஸ் கட்டிய பாத்த மின்னல் வேற வெட்டுது உள்ள போங்கனா இதுக பசங்க கீழ விழுகுற அந்த கட்டி விழுகுறத பூரா எடுத்துக்குட்டு வெளாண்டுட்டு உள்ளே வர மாட்
ஆ புரிது புரிது
அந்த அளவுக்கு பேஞ்சுச்சு அப்பறோ பாத்தீங்னா நல்லா மழ புடிச்சிருச்சு சட சடன்னு மழ புடிக்கவு மே தண்ணி விட்டதுல கரண்டும் போய்ரு சி தண்ணி விட்டதும் நிப்பாட்டிட்டாங்க
அச்சச்சோ ம்
பாத்திங்னா இங்க நம்ம வீட்டு முன்னாடி நல்ல ஒரு பெரிய பப்பாளி மர இருந்துச்சு அதெல்லா அடிச்ச காத் துக்கு பேஞ்ச மழைக்கு சாஞ்சு விழுந்துருச்சு முன்னா
அப்டியா அந்த மர சாயற அளவுக்கா ஆயிருக் கு வாழ மர சாயு பாத்துருக்கே பப்பாளி மரங்கூடமா சாயிது
அதுதா நல்ல வேளையா தண்ணி ஆனா விட்டுருந்தாங்கன்னா அங்கனக்குள்ளதாக்கா நின்டு தண்ணி புடிச்சிட்டு இருந்திருப்போ மேலே விழுந்திருக்கு நல்ல வேளையா கரண்ட் போச்சுன்னு தண்ணி அமுத்திட்டாங்க பாத்தா என்னடா என்னமோ ஒண்ணு சாஞ்சி கெடக்க ற மார் இருக்குனு போய் பாக்கறோ மர சாஞ்சு கெடக்கு அப்பற பக்கத்துல இருந்த அண்ணாங்கள கூப்ட்டு அது ஒயர் லயே விழுகப் போயிருச்சு புடிச்சு தாங்கி அப்பற அந்த சைடு சாச்சி வெச்சாங்க சாச்சு வெச்சபடி இன்னு இருக்கு அது பெரிய மர நம்ளால தூக்கணவு முடில அது முறிஞ்சு கீழ விழுக மாட்டிங்குது திருப்பி நம்ம எதாது இழுத் றுத்து விட்டாலு கரண்ட் கம்பில விழுகுற மாரியே ஆகுறோ மாரி அ அதனால கொஞ்சோ அத நல்லா இதாகட்டு மழ சீசன்லா முடிஞ்சதுக்கப்பறோ வேணா பண்ணிக்குவோ. வயிரு எதாவது ஆயிருச்சுன்னா போச்சுன்னா அப்டியே சாச்சி ஓரமா வச்சுருக்கோ.
ஆ இது மழ சீசன் கூட இல்லப்பா திடீர்னு வந்த மழ மழ அதுவு காத்து மழையோட அடிச்சுருக்கு. எங்க எங்க இந்த பக்கோல்லா பாத்தீங்கன்னா மழ லே சும்மா ஒரு நாள் பேஞ்சுது நல்ல மாது ரொம்பவு பேயல ரொம்பவு இதுவாகல. மழை பேஞ்சது மொதல் நாளு வெறு காத்து, மழை லேசா பேஞ்சு அதோட அவ்ளோதா. அன்னக்கி சுத்தோ, வீட்ல இருக்கவே முடியல. கரண்ட் வேற கட் பண்ணி விட்றானுங்க. சொன்ன மாரி ஆ கரண்டு இங்கெல்லா காத்து லேசா அடிச்சாலே கரண்ட்ட கட் பண்ணி வுட்டுர்றானுங்க. அத பத்து நாளு எத்தன அது எவ்ளோ நாளு என்னதா ஒரு கா-காத் ஒரு லேச காத்துன்னாலே கரண்ட்ட கட் பண்ணி விட்றானுங்க. அந்த கரண்ட்ட நாங்க திருப்பி அவனுங்களுக்கு போன பண்ணி டேய் கரண்ட் இல்ல, கரண்ட் இல்ல, கரண்ட் இல்லன்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருந் அவுங்க சொல்லிக்கிட்டே ட்டே இருக்கணு அத இது பண்ணாதா இதோ போட்டுர்ரே இதோ அந்த எடத்துல கட் ஆய்டுச்சு. டேய் கரண்ட்ட கட் பண்ணி வுட்டுறீங்க. அப்றோ எப்புர்றா ஒங்ளுக்கு த இது வயரு கட் ஆகு இந்த இத இத வந்து பாக்குறோ அப்டினு ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டேதா இருக்க இந்த இது பண்றானுங்க அவனுங்க. இந்த லேசா மழ பே பேயக்கூடாது, லேசா காத்தடிக்கக் கூடாது. ஆனா இங்க நீங்க சொல்ற மாரி ப பனிக்கட்ட மா மழ இந்த பனிக்கட்டி மழெல்லான்றதுல்ல சொல்லவே ஆர்வ இதுவா இருக்கு. அது இந்த கத்திரி வெயில்ல பனிக்கட்டி மழைங்கறது ஆச்சரியக்குறிதா
நானே இத்தன வருஷத்துல இந்த வருஷோ தாக்கா பாத்திருக்கே. ஆனா நீங்க சொன்ன மாரி லேசா எல்லா மழை விழுந்துட் நிக்கல இங்க. நைட் பூரா நல்லா மழ விழுந்துச்சு. நமக்கு பாத்தீங்ன்னா உள்ளுக்குள்ள கரண்ட் வந்ததுக்கப்பறமு ஃபேனே போட முடில. அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ள குளுர ஆரம்பிச்சிருச்சு. அந்த அளவுக்கு நைட் ஃபுல்லா நனஞ் நல்ல மழ. நமக்கு அந்த வெக்கையே தெரியாத அளவு க்கு நல்ல மழ இங்க.
ம் பரவால்ல பனிக்கட்டி மழல்லா பாத்துருக்கீங்க. ஆனா இது என்னமோ என்ன சொல்றது? நம்மோ அ அ நேச்சுரல் கலாமிட்டி அந்த இதுவே சேஞ்ச் ஆகுது அப்டிங்கிறதா பயமா இருக்கு. என்னடா இது மழைய மழ வருதுன்றது இந்த டைம்ல இந்த எடத்துல மழ வருது இதுங்குறப்போ யோசிக்க வேண்டியதா இருக்
ஆனா பயமா வேற இருக்குக்கா மழ பேஞ்சுட்டு அ அப்டியே சூட்ட கெளப்பி உட்டுட்டு போயிடுச்சுனா அடுத்தடுத்து வந்துட்டு ஒடம்பு சரியில்லாம போயிருமே
அதுதா அதுதா ஏ பிள்ளைங்களுக்கு ஆயிடுச்சு ஒடம்பு முடியாம போயிடுச்சு அது என்னதானு தெர்ல இ ச இரும்பலு அப்டியே இரும்பி இரும்பி இரும்பி புள்ளைங்களுக்கு அப்புடியே அப்டியே சோந்து போய் ஒருத்தனுக்கு டடைரியா மாரி ஆயிடுச்சு ஒருத்தனுக்கு ஒடம்பு காய்ச்சலே வந்துருச்சு இந்த வெயில்ல உனக்கு காய்ச்சல் வந்துருக்கா என்னடா எப்டி சொல்ற அப்டின்ற மாரி நாங்களே ஆச்சரியமாக இருக்கு டாக்டரு கிட்டயு நம்ம கொண்டு போக முடியாது டாக்டரு மொத நாலு ஜுரோ வந்தாலே தூக்கிட்டு வந்துருவீங்களா அப்டின்னு அவர் ஒரு பக்கோ திட்ட ஆரம்பிச்சுருவாரு எதா கை வைத் போதுன்னு அது இல்லாம ஏ பெரிய பையனுக்குல்லா ஏ பெரிய பையனுக்காக அட்லீஸ்ட் கை வைத் வைத்யோங்கறது ஒத்துக்கு எ சின்ன பையனுக்குல்லா கை வத்தியமே சூ என்ன தா பண்ணே அடுத்தனாளே நா அன்னைக்கி அவந் அவனுக்கு காலையிலயே அதுக்கு அந்த இது தெரியுதுன்னா நா ஒடனே அது டாக்டருர்கிட்ட குட் டி காமிச்சாதா இல்லன்னு வச்சுப்போமே அவ்ளோவுதா பெரிய செலவா வெப்பா
உம் உம்
ஆனா அவன் தா ரொம்பவு சேஷ்ட பண்றது அவ்ளோவோ அந்த அந்த மழையாக அவ பண்ணுவா பாருங்க போய்ட்டு போய்ட்டு போய்ட்டு உள்ளைக்கு வெளியேக்கு அந்த மழையில என்ன தா டு வேணான்டானு அந்த மழைய வந்து அவ்ளோ வந்து இது என்ஜாய் பண்றாங்களாமா அந்த மழைய இது அந்த வெயிலுக்கு அந்த மழ அடிக்கிறது அவ்ளோ ஒரு வ ரெண்டு நாள் வந்து அப்டியே மழையே காமிச்சது மூணாவன் நாள் ஏண்டா அந்த மழ வந்ததுன்ற மேரி ஆயிடுச்சு ஐயோ மழ வந்துருச்சு பூமியேல்லா அப்டியே குளிந்தருச்சு அப்டின்னு யோசிச்சா அடுத்த மூணாவது நாள்ல இப்டியாப்பா திரும்பியு அதே வெயிலு எவ்ளோக்கு அந்த வெயிலு அந்த எதமா இருந்ததோ அந்த மழ பெஞ்சு மூணாவது நாள் அந்த வெயில் கொலு தரம்பிச்சிருச்சு
இங்கேயு அப்டி தா அந்த ஐஸ் கட்டி மலையில இதுங்கல வெள்ளாடாதீங்கன்னா கேட்க மாட்டேன்ருச்சுங்க ரெண்டு வெள்ளாண்டுட்டு அவோ பாப்பாவுக்கெல்லா பாத்தீங்ன்னா சாயந்தரமே லைட்டா வாய் கசக்குதுமா தொண்ட முழுங்க மு டியலமா அப்டி இப்டின்னா பாத்தா காலேயில காச்சடிக்க ஆரம்பிச்சிருச்சு
ஆமா அந்த தொண்டை கரகரன்னு இருக்குனாலே அதுக்கு தெரிஞ்சுது அந்த அதுதான்றது நமக்கு தெரியு
நம்ம டாக்டர்ட கூட்டிட்டு போறது கூட பெருசு இல்லைய அவுங்க ரொம்ப ரொம்ப சிவியராயிருந்தா தா எ ஊசியாவது போடறாங்கள இன்னா வெறும் டேப்லட்டு சிறப்பு குடுத்து அனுப்பிறாங்க இதுளை வந்து முழுங்க வைக்கவே முடியமாட்டேங்குது அத சாப்பிட வை
ஆமா ஆமா அது சாப்டாம நம்மள நைட்டெல்லா தூங்க விடாதுங்க மா மா மான்னு ஏதாது அதா சொல்றனே பெரிய பையன் கூட எ பெரி
அந்த கொஞ்சோ நேரோ மழையில வெள்ளான்டதுக் டதுக்கு ரெண்டு நாளா போட்டு என்ன போட்டு படுத்தி எடுத்துட்டா போட்டு விக்ஸு தேக்கறதேன்ன டேப்லெட் கொடுத்தா முழுங்க மாட்டேங்கர சின்ன புள்ளைக்கு மாரி அத பொடி பண்ணி கரைச்சு தண்ணியில குடுத் து அத முழுங்கனா திருப்பி கசக் குது வாந்தி வருதுங்கர அதுக்கு கொஞ்சோ சீனி போ ட்டு
எ பெரிய பைய அந்தா பண்ணுவா பெரியவ அஹ் பேச்சு எல்லாமே அந்த நா அதெல்லா பாத்தா ரொம்ப மெச்சூர்டா பண்ணுவா எல்லா பண்ணுவா, ம் அவனுக்கு சீக்கரத்ல அந்த இது வராது அச அந்த நோயின்றது வராது வந்துருச்சினா அவன் படுத்துவான் பாருங்க பாடு ப்பா
அப்படிதா இவளு
மாத்ரய ஒரு பிள்ள மாத்ர வாந்தி வருதுனா வாய புடிச்சுகிட்டு பாத்ரூம் பக்கோ ஓடு இல்ல சிங்க் பக்கோ ஓடு
உம் உம்
அப்டி இல்ல அப்டியே அங்கியே நின்னு அப்டியே வாந்தியெடுப்பா என்டா ஆளு வளந்துருக்கியே எங்க வாந்தி எடுக்கணுன்னு கூடுமா உனக்கு தெரியமாட்டேங்குது, ஆனா எ சின்னவ அப்டில்ல, அதுக்குதா சீக்ரமா வந்த்றும் அ நோய்ஸ் கிருமா அந்த ஜொரலா சீக்ரம் வந்துன்ன அந்த மாத்ர எவ்ளோ குடு அசால்டா ஆ வெறும்னாவே போட்டுப்பா ஆ சாப்டமா மாத்தர போட்டுக்கிட்டமா ஏய் மாத்ர போடு அம்மா போட்டமா, இது பண்ட்டமா அவனே எடுத் இந்தமா மாத்ர குடுத்துரு அப்டினு நிறுத்து ஸ்கூல எடுதுட் போய் அவ டைம் அந்த லன்ச் முடிச்சிட்ட அப்றம் மாத்ரய போட்டுப்பா. எ பெரிய பையன் அது ஆப்போசிட்டு்
இவளுக்கு பாப்பாவுக்கு அப்டிதான் பாத்தீங்னா ஃபுல்லா உக்காரி ஆயி போச்சு விக்சு தேச்சு, அப்புறமா குடுத்த சிரப்ப குடிக்க சொல்லி ட டேப்லெட்ட சாப்டட்ட சொல்ற இந்த மார மாத்ர மருந்தல்லா சாப்பட மாட்டாங்க, ஒரு இன்ஜக்சன் போடுங்கன்னா இன்ஜக்சன் போடறளவுக்கு ஃபீவர் இல்லம்மா சும்மா அது இப்ப இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆனதுக்காண்டி வந்திருக்கு இதுக்குதே போதும்மா. இன்ஜக்சன்லா சும்மா ஓயாம போடக்கூடாதுமா நீங்க அத டூ டூ டேஸா த்ரீ டேஸா குடுத்துருந்தாரு. பேசி நீங்க இத போடுங்க இதுலயே உங்ளுக்கு சரியாயிரு சரியாகலனா வேணா நீங்க திருப்பி கூட்டிட்டு வாங்க அப்டினா, மூணு நாளைக்கு இதுக முழுங்கணுமே இதுகளுக்கு பதுலா நம்மதா போட்டு முழுங்கனும் போல
ஆமா அச்சோ அதான் சொல்ரனே வீட்ல யாராவது ஒருத்தர் வந்து படுத்துட்டா, அச்சச்சோ அதுங்கல நம்ம திருப்பி பழைய நெலமைக்கு கொண்டு வர்றதுக்குள்ள நம்ம அதுக்குள்ள நோயாளியா மாறிடுவ இந்த மழ இந்த என்ன பண் இருக்கற க இந்த இதுல என்ன பண்றதுனு தெரில இந்த பிள்ளைங்கள வச்சுகிட்டு அதுங்களா அந்த மழய என்னமோ காணாத கண்டத மாரி உக்காந்துகிட்டு அத பாத்தாலே போதுங்குதுங்க மழ பெய்துனாலே அது தண்ணி மோட்டர்ல தண்ணி ஒழிஞ்சு கொட்னாலே எம் பிள்ள சின்னவ அப்டியே அதுல போய் உட்காந்து குதிச்சிகிட்ருப்பா எங்ளுது அப்டியே மேல டேங்க்குது தண்ணி அங்கந்து கொட்டும் வளிஞ்சிதுனா. அது கொட்றது வந்து அவருக் அது ஷவர் கொட்ற மாரி ஒரு தண்ணி கொட்டுதுன் போய் அதுல அதுல போய் அமக்களம் பண்ணிகிட்ருப்பா
உம் இப்ப நா பையனவே அவ பாப்பா கிட்ட போகவிடாமதா வச் வச்சிருக்க திருப்பி அடுத்து அவுனுக்கு பே காய்ச்ச ஒட்டிறுச்சுனா போச்சு அப்டினு சொல்லிட்டு
ஆமா ஆமா அந்த டைம்ல கொஞ்ச பாத்துக்கணு நம்ம கொழந்தைங்கள பத்ரமாதா பாத்துக்கணு
சேரிக்கா சேரி பாருங்க நா பாப்பாவுக் வேற போயி நிஷ் சாப்பாடு குடுத்து டேப்லெட் இன்னையோட முடியுது
சரி சரி பாத்துக்கோப்பா, ஃப்ரியா இருந்தா கால் பண்ணுங்க, ஓகேப்பா லேக் பாய் ஆ பாய்
உ டைம் பாத்து பேச மாட்டேங்கிறாங்க